ஹ் ஆ
ஆ ஹலோ
க்கம் எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்னங்க மதிய உணவு முடிச்சிட்டீங்களா
முடு முடிஞ்சாச்சுங்க உங்களுக்கு
நா இல்லிங்க இனிமேதா சாப்புணு நா கால உணவே வந்து கொஞ்சோ ஆ லேட்டாதா சாப்பிட்டே அனால மதிய உணவு கொஞ்சோ லேட் ஆகு அது ஒரு ரெண்டு மணி மூணு ரெண்டு மணில்லா இருக்காதுங்க மூணு மணி மூன்ற ஆயிடு ஏனா என்னோட பசங்கள வந்து நா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஊட்டிட்டு அதுக் கப்றமா சாப்டுவே நா அனால எனக் கொஞ்ச லேட்டு சொல்லுங்க நீங்க இன்னைக்கு என்ன சமச்சீங்க? என்ன சாப்டீங்க?
மார்னிங் வந்து தோச சாப்ட்டங்க
ம்
நீங்க என்ன சாப் டிங்க தொட்டுக்கறக்கு என்னாச்ச மத்தியானோ இ ப்பதா வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்டே மார்னிங் தோச ஈவ்னிங் வந்து வெஜிடபுள் பிரியாணி தொட்டுக்கறக்கு காலிஃப்ளவர் சில்லி
ஆ சூப்பர் எப்டி செய்வீங்க அந்த காலி ப்ளவர் சில்லி
காலிஃப்ளவர் சின்ன சின்னதா நறுக்கி சுடு தண்ணில போட்டு அ கொதிக்கிற தண்ணில போட்டு மறுப்டி எடுத்து கொஞ்ச தண்ணியல்லா ட்ரை ஆறுனதுக்கப்புற லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அ கான்ஃப்ளவர் மா வு காலிஃப்ளவர் சில்லி பவுடர் லைட்டா உப்பு போடுவோ கொஞ்சொ மெளக தூள் போடுவோ போட்டுட்டு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் ஊறுனதுக்கப்றொ அ கோல்டு வின்னர் ஆயில் ஊத்தி நல்லா பொரிச்சு கிரிப்ஸியா இருக்கு சாப்புறக்கு சூப்பரா இருக்கு
நீங்க காலிப்ளவ இருங்க காலி ஃப்ளவர் கல் கிரேவின் தான சொன்னீங்க
ஆஹா கிரேவி சொல்லலிங்க ஆஹா
ஓகே சேர் செரி எ காதுல காலிஃப்ளவர் கிரேவின்னோனே நா இது செய்வே அந்த கிரேவி எனக்கு வராது ச சில டைம் பாத்தீங்கனா நெறைய ஃபங்ஷனுக்கு போம்போது அல அந்த இது இருக்கு அந்த கிரேவி மெத்தட்ல காலிஃப்ளவர் அது எனக்கு செய்ய தெரியாது அதனால் நா அதுன் நெனச்சு கேட்டே செரி ஓகே இன்னைக்கு நாம வந் து வேற தலைப்பு பேசலா ஏனா நம்ம ஏற்கனவே த சமையல பத்தி பேசிட்டோல்ல அனால இன்னக்கி நம்ம குடும்பத்த பத்தி பேசுவோ ஓகேவா நீங்க சொல்லுங்க ஒங்ளுடைய குடும்பத்த பத்தி அதாவது குடும்பங்கள்னா இப்பிடி இருக்கு அப்டின்றனு ஒன்னு இருக்குல்ல அத பத்தி இது பேசுங்க
குடும்பத்த பத்தி பேசுனுன்னா அம்மா அப்பா எல்லாோருமே ரொம்ப அன்பானவங்க தா நம்ம வீட்ல யாரு முன்னாடியு யாரு க்காகவு நம்மள விட்டு குடுக்க மாட்டாங்க இல்லயா வீட்ல அதுவு ரெட்ட புள்ளைங்க பொறந்துட்டாங்க அப்டின்னா அது பெண் கொழந்தைங்கனாலே ரொம்ப விசேஷமானவுங்க தானே அந்த கொழ அந்த வீடே ரொம்ப சந்தோஷமான வீடா இருக்கு
ஓகே சூப்பர் சூப்பருங்க அது உண்மையான விஷ்யங்க குடும்பங்கள் அப்டின்னாலே அந்த குடும்பத்துல ஒரு தூணுன் ஒன்னு இருக்கனு அந்த தூண் தாங்கி நின்னா மட்டுந்தா அந்த கோபுரம் விழாம இருக்கு அப்டின் சொல்வோல்ல அதுல பாத்தீங்னா இப்ப நா நறைய விஷ்யம் சொல்லலா இப்ப என்னுடைய இதுலயும் பாத்தீங்னா என்னுடைய அண்ணா அப்டினு ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்க பாத்தீங்னா என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்றம் எங்க வீட்ல ஒரு தூணா நின்னாரு அது நறைய குடும்பங்கள்ல அந்த மாரி விஷ்யங்கள் இருக்குல்ல ஒரு தந்தை இறந்ததுக்கப்றம் அதுல ஒரு தலைமகன் அப்டின்னு ஒருத்தவர் இருக்காருல்ல அவர் வந்து அந்த வீட்ட வந்து தாங்கி நிக்கிறதுங்குறது வந்து அது ஒரு பெரிய விஷ்யொன் நா சொல்வே ஏனா நறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அ நெறைய கெட்டு போற விஷ்யங்கள்லா கத்துக்கிட்டு போயிடுவாங்கல்ல ஆனா இவர் எப்டின்னா வச்சுங்ளே அவர் வந்து எல்லா சந்தோஷமுமு அவுங் களுடைய தங்கைக்காகவும் தா தம்பிக்காகவும் விட்டுட்டு அவர் வந்து அவருடைய வா சின்ன வயசுல அவரு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்லா அனுபவிக்காம எங்களுக்காக அவர் உழைச்சாரு உழச்சி எங்கள படிக்க வச்சாரு அது வந்து அவர பத்தி பேசுனா நா நறைய பே சுவே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாரி யாராவ்து ஒருத்தவ்ங்க இருக்காங்களா உங்கள வந்து மேல தூக்கி விட்டவுங்கன் ஒருத்தவ்ங்க இருப்பாங்கல்ல அவுங்கள பத்தி கொஞ்சொ டீட்டெய்லா சொல்லுங்க
மேல தூக்கி வுட்டவுங்களா யாரு இல்லங்க பாதில விட்டுட்டு போனவுங்கள மட்டுந்தா எனக்கு தெரியு
சரி அவங்கள பத்தியாவது சொல்லுங்க
ஆ ஒருத்தங்க இருக்காங்க அதா வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைங்க முதல் பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணப ஆயிருச்சு அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணோ ஆகி ஏழு வருஷோ ஆச்சு அந்த ஏழு வருஷத்துல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணமே அ ஆக்சுலா குழந்த இல்ல கல்யாண ஆனதுதலிருந்தே குழந்த இல்ல அந்த ஏழு வருஷ கழிச்சு அந்த குழந்த பொறக்குது அவனுடய இரண்டாவது உ அ இரண்டாவது தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த ஏழு வருஷத்துல நம்ம அக்காக்கு குழந்தையே இல்ல இப்பதா நம்மளுக்கு குழந்த பெறக்க போது அக்காக்கு நம்ம இருந்து கொஞ்சோ லேட் மேரேஜ் பண்ணலா அப்டின்னு சொல்லி அவங்க யோசிக்கல லவ் பண்ணாங்க அ கல்யாணோ பண்ணணு அப்டிங்கிற ஒரு காதல்ஆனாலே கண் இல்லன்னு சொல்லுவாங் ங்கள டைம் கால் நேரம் சுத்தி இருக்கவங்கள பத்தியோ ஃபேமிலி இருக்க பத்தியோ எத பத்தியு யோசிக்கல அந்த காதல் வந்து கண்ண மூடிருச்சு அதனால அப்ப வந்து ரொம்ப வருஷோ குழந்த இல்ல நம்ம அக்காவுக்கு எல்லா பண்ணணும்னு அவுங்க எதுமே யோசிக்கல அவுங்க பாட்டுக்கு விட்டு போட்டு போய்ட்டாங்க அப்போ அந்த டைம்ல குழந்தையு வச்சுட்டு தாய் தகப்பனையு பாத்துட்டு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எப்டின்னா கொஞ்சோ வேலைக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் சுருக்குன்னு பேசினா கூட அவுங்க ரொம்ப காயப்பட்ருவாங்க இந்த மாரி அவங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால அப்பா அம்மா ரொம்ப உடைஞ்சட்டாங்க வெளியே யார்கிட்டயு போமாட்டாங்க யாருகிட்டயு அவுங்க பேசிக்க மாட்டாங்க சொல்லப்போனா அது வேற மாரி போயிருச்சு
உ உ
அப்பதா அந்த ஃபர்ஸ்ட்ட் பொண்ணுக்கு குழந்த பொறந்து அந்த குழந்த வந்துதா தாய் தகப்பன ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு யாரு பாட்டி தாத்தாவ அந்த ரெண்டாவது ன்னு அப்ப சந்தோஷமா கணவர் தா முக்கியோ காதல் தா முக்கியம்னு போனவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்த ஆயிருச்சு அந்த குழந்தைய தூக்குறக்கு ஆள் இல்ல பேசுறக்கு ஆள் இல்ல அ ஒரு நேரோ நமக் குழந்தையாரு தூக்க மாட்டாங்களா நம்ம குழந்தைய பாத்துட் மாட்டாங்களா நம்ம தப்பு பண்ணிட்டோ அ அப்டின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போ அவங்கள ஏத்துக்க முடியல ஏன்னா அவங்க அன்னைக்கு பண்ணன துரோகத்த யாருனாலு ஏத்துக்க முடியல இப்ப அவங்க கண்ல கண்ணீர் வருதுதா அதே கண்ணீர் நம்ம கண்லயு வருதுதா பட் ஏ உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணலனா அந்த சுச்சுவேஷன்ஸ்
அம் அது அந்த அந்த து வலிய வந்து நம்மளால தாங்க முடியல அவுங்க பண்ண அந்த துரோகத்த தாங்க முடியல அதனாலமே நீங்க நா கொஞ்சோ விட்டு குடுத்து போறது கொஞ்சோ நல்லதுதாங்க அவங்க தப்பு செஞ்சுட்டா இப்போ ஒருத்தவங்க சொல்வாங்க இல்ல ஒரு திருக்குறள்ல இன்னார் செய்தாரே ஒரு த்தல் அவர் நாண நன்னயல் செய்து விடல் அப்டின் சொல்றாங்கல்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமையே செஞ்சாலும் நம்ம திரும்ப திரும்ப அவுங்களுக்கு நம்ம நன்மைகள் செஞ்சோம்னா அவங்களே அத வந்து வெக்கி தலை குனிவாங்க அப்டின்னு சொல்வாங்கல்ல அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கு அவுங்க மிஸ்டேக் பண்ணிருந்தாலு இப்ப அந்த தவற உணர்ந்து வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்ச மன்னிச்சி ஏத்துக்கிட்டா அது வந்து அப்ப வந்து நம்ம வந்து உயர்ந்த குணத்துக்கு போயிடுவோ அவங்க எப்பொழுதுமே அந்த அவுங்களே அத யோசிப்பாங்க ஐயோ நம்ம இவ்ளோ பெரிய தவறு செஞ்சுட்டோ போல இப்ப பாரு அவங்க எப்டி நம்மள ஏத்துக்கிட்டாங்க அப்டின்ற மாரி வரு அது கஷ்டோ வலிதா அந்த வந்து அந்த வலிய யாராலயு மறக்க முடியாது கஷ்டோ இருந்தாலு ஆ என்னுடைய கருத்த நா சொல்றே அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஆ நா அப்டி யாராவது அப்டி இருந்தா கூட நா ஓகே அந்த தவற நா மன்னிச்சுட்டு நா ஏத்துப்பே ஏன்னா அவுங்க நம்பு ளுடைய ரத்தம் இல்லையா அதனால மத்த உறவுகள் ஓகேங்க ஆனா நம்ம ரத்த உறவுங்கிறது வந்து கொஞ்ச அத ஏத்துக்கிட்டா கொஞ்ச நல்லாதா இருக்கு அப்டின்னு என்னோட கருத்து
என்னோட கருத் என்னோட கருத்து கூட அதுதாங்க தப்பு யாருதா செய்யல சொல்லுங்க பாக்கலா தப்பு செய்ய தப்பு செய்யாதவங்க ஒருத்தருமே இல்ல தப்பு செஞ் தப்பு செஞ்சாதா அது வாழ்க்கையை தப்பு செய்யாம எல்லாமே ரைட்டா பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில எங்கேயோ ஒரு பக்கோ நம்ம விழுந் துருவோ அதனால சின்ன சின்ன தப்பு நம்ம வாழ்க்கைல நடக்கறத வந்து தப்பில்லன்தா நா சொல்லுவே பட் எனக்கு எல்லாத்தயு எங்களுக்கா இருக்கட்டு மற்ற அந்த சொன்ன இல்லையா அந்த ரெண்டு பெண் கொழந்தை அந்த பேரண்ட்டுக்கு அவ ங்க எல்லாத்த பேரண்ட்டதா ஏத்துக்க மாட்டாங்க பட் அக்காமார்கள் வந்து ஏத்துக்கிருக்கக் கூடிய மனப்பான்மை இரு
இருக்கு ஓகே சூப்பர் கரெக்டா சொன்னீங்க நீங்க நீங்க இதே ஒரு பாயிண்ட் ட நா வந்து வேற விதம் விதமா சொல்றே இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க நா சொல்றனே அவுங்க எப்டின்னா அந்த அண்ண வந்து என்ன பண்ணாருன்னா இப்ப அவரு ஒருத்தவரு வந்து அவர் வந்து அந்த டைம்ல அ பேரு வந்து அ நெறைய பேரு க அவுங்க பாக்க கொஞ்ச அழகா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அவுங்கள நெறைய பேர் வந்து காதலிச்சுட்ருந்தாங்க நா உனங்க கல்யாணோ பண்ணிக்கிறே அப்டி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா என்னோட தங்கை படிக்கிறாங்க என்னோட தம்பி படிக்கிறாங்க என்னோட தங்கை படிச்சுட்டு அவுங்க வந்து கல்யாணோ அவுங்களுக்கு பண்ணி வச்சதுக்குப்பறம்தா நா கல்யாணோ பண்ணிப்பே உங்கள எனக்கு வேணால்லா நா யாரையுமே சொல்லல எங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்க இவுங்க இவளதா கல்யாணோ பண்ணிக்கணு அப்டின்னு அவுங்க தேர்ந்தெடுப்பாங்க எங்க அம்மா நா உங்கள கல்யாணோ பண்ணிக்கிறே இ ப்ப வந்து நா கல்யாணோ அவுங்க எங்க அம்மாவே சொன்னாலு நா பண்ணிக்க முடியாது ஏன்னா என்னோட தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்க படிக்கணு அவுங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புற அவுங்க வந்து கல்யாணோ ஆனதுக்கு அப்பறம்தா நா வந்து பண்ணிப்பே அப்டின்ற மாரி அவரு சொன்னாரு அந்த அந்த வலி இருக்கு பாருங்க அ து இன்னு வலிங்க நா வந்து ஆ அந்த பொண்ணு என்னா அந்த காலேஜ் முடிச்சுட்டு மறுபடி அடுத்த டிகிரி படிக்கணுன்னு அவுங்களுக்கு ஆச ஆனா அவுங்க என்னன்னா தன்னோட தன்னோட அண்ண வந்து நம்பளுக்காக அவுங்களோட லைஃப விட்டுட்டு போனாங்க ஏன்னா பாத்தனா அந்த குடும்பத்தில பாத் தீங்கன்னா மூணு அண்ண ஒரு தங்கை அப்ப அந்த மூத்த அண்ணனுக்கு எவ்ளோ வயசு ஆயிருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா அவுங்க வந்து எம் எஸ் சி படிச்சிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கங்களே அவுங்க வயசு எவ்ளோ அப்ப இவங்க இன்னொரு டிகிரி போட்டோங்கன்னா அப்ப அவுங்களுக்கு வயசு எவ்ளோ ஆகு அப்ப அத யோசிச்சது அந்த பொண்ணு அப்ப என்ன பண்ணாங்க சேரி ஓகே நா இனிமே நா படிக்கல நீங்க எந்த மாப்ளய பாக்குறீங்களோ நா கல்யாணோ பண்ணிக்கிறே இன்னொன்னு என்னவா அந்த பொண்ணையு நெறைய பேர் வந்து ஆ லவ் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா அந்த பொண்ணு பண்ணாததுக்கு ஒரே காரணம் அவுங்க அண்ண மட்டுந்தா ஏன்னா தன்னோட அண்ணன் தன்னோட ஆசையெல்லா விட் விட்டுட்டு தனக்காக எல்லாமே விட்டுட்டு அவுங்க செஞ்சுட்ருக்கும் போது அவுங்களுக்கு ஒரு கெட்ட பேரு வரக்கூடாது அப்படின்றதுல அந்த பொண்ணு ரொம்ப கவனமா இருந்தா அதனால அவளுமே அ முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி வைங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல பாத்த பொண்ண கல்யாணோ பா மாத்த மாப்பளைய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்பறோ அவுங்க எல்லாருக்கு கல்யாணோ ஆயிடுச்சுங்க அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குங்க.
நல்லா இருக்குங்க கேக்கும் போதே ஆ ரத்தப் பிரியோ அப்டிங்கிறது இதுதான இதான வாழ்க்க
ம்
இது வந்து கே கேக்கும் போதே நம்ம கண்ல கண்ணீராதா வருதே விட ஆ வாய தெறந்து பேச முடியல என்னன்னா அந்த அளவு மனசுல வந்து ரொம்ப கஷ்டமா கஷ்டங்கள் ரொம்ப பொதஞ்சிருக்கு
உண்ம உண்ம இந்த மாரி யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா அவுங்கள பத்தி ஒரு ரெண்டு லைன் சொல்லுங்க
அங்க எனக்கு அவ்ளோதாங்க எனக்கு வேற யாரு தெரியாது பட் கேக்கும் போதெல்லா ஒ ஒரு ஆ ஆக்சுவலா வந்துட்டு சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த சின்ன வயசு ல மேரேஜ் பண்ணதுனால அவுங்க அவங்களுக்குன்னு ஒரு கொழந்தை வந்துருச்சு பட் ஆனா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்டிங்கறனால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ப் ரெண்டுமே பிரிஞ்சதனால ஒரு கொலந்த ரெண்டு பேத்துக்கிட்டயுமே போக முடியாம தனிமையிலயே இருந்து-இருந்து-இருந்து-இருந்து ஆக்சுவலா அந்த அது வந்து யாரனாலயே தாங்கிக்கவே முடியல பக்கத்துல இருக்கவங்க நெய்பர்ஸா இருக்கட்டு ரிலேஷன்ஸா இருக்கட்டு அதுக்கப்றோ அவுங்ககிட்டயு பேசி இவுங்ககிட்டயு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஆ அப்பறந்தா இந்த மாதிரி ஒரு என்னா ஒரு-ஒரு அக்கா எவ்வளவோ தப்புகள் இருந்தாலுமே திருத்தி தனக்காக ஆ கணவர்க்காக அவரோட கொலந்தைகளுக்காக வாழ்ந்துருக்காங்க உம்
ரொம்ப சந்தோஷம் நம்ம நெறயவே பேசிட்டோனு நெனக்குறே ஓகே நம்ம அடுத்த தலைப்பல பேசலா நன்றி
நன்றி